நண்பா ஆ மதிய வணக்கோ நண்பா நல்லா இருக்கீங்களா நண்பா மதியோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா நண்பா என்ன பண்றீங்க நண்பா கேக்குதுங்களா நண்பா சௌக்கியங்களா நண்பா என்ன பண்றீங்க வீட்ல என்ன பண்றாங்க சாப்டாங்களா கொழந்தைங்க எல்லா என்ன பண்றாங்க கேக்குதுங்களா நீங்க வேலைக்கு எல்லா போலீங்களா வீட்லதா இருக்கீங்களா சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க அப்புறோ வெளிய எங்கயும் போற மாரிலா இல்லைங்களா இன்னைக்கு இல்ல வீட்லயேதா இருப்பீங்களா அப்டிங்களா சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவால்ல பரவால்லைங்க சேரிங்க இன்னைக்கு வேலைக்குங்க லீவ் போட்டீங்களா இல்ல இனிமேல்தா போற மாரிங்களா சேரி சேரிங்க பரவால் பரவால்லைங்க நல்லது நல்லதுங்க சேரிங்க இப்ப நண்பர்கள்ல்லா வெளியில இங்கயு கூப்பலீங்களா விளையாடுறதுக்கு இந்த மாரி வாங்க போலா இங்கயு போலா எதுமே கூப்பலீங்களா உங்களய எல்லா
நீங்கம்
கேக்குதுங்களா கேக்குதுங்களா இல்ல என்ன பண்றீங்க ஆ சாப்டங்க நீங்க சாப்டீங்களா என்ன பண்றீங்க
இப்ப பாத்தீங்கன்னா மின்சாரோ கட்டோனு நீங்க பக்கத்துல ஒரு ஒரு டவர் இருக் கும் போலங்க அந்த டவருல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது மின்சாரோ கட் ஆன ஒடனே பாத் டீங்கன்னா அது கட் ஆயிருச்சுங்க
ஆ ஆமாங்க நானு அதுதா நெனச்ச ஏனா சில பக்கோ அப்டி நடக்குறக்கு வாய்ப்புகள் இருக்
கன்ஃபாமுங்க ஜியோக்கு பாத்தீங்கன்னா அவ்ளோ இதா போயிட்ருக்குதுங்க கட்டானோனே கட் ஆகுது பாத்தீங்களா அந்த ஜென்ரேட்டர் கனெக்ட் ஆயி ஒன்னாதா டவரு கெடைக்கும் போலங்க
அது என்னன்னா ஜியோவா இல்ல ஏர் ட்டல்லா
இல்லைங்க ஜியோ தாங்க இப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டங்க ஜியோ தாங்க
சேரி சேரிங்க பரவால்லைங் நல்லதுங்க ந நல்லா இருக்கறே நல்லா இருக்கங்க நா சாப்ட்டங்க நீங்க சாப்டீங்களா நல்கா இருக்காங்களா வீட்ல எல்லாருமே
வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க மனைவி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையா வெளிய போயிரு க்காங்க நா வீட்
பரவால்ல பரவால்ல நல்லது நல்லதுங்க அப்புறங்க வெளியில எங்கயு போலைங்களா நன் பர்கள் எங்கயு கூப்புட்லீங்களா
ட்டிங்க வெளிய எங்கயு போலைங்க நீங்க வெளிய எங்கயாச்சு போறீங்களா போற மாரி இருக்குங்களா?
இல்லைங்க போற மார இருந்ததுங்க போலைங்க சேரி எனக்கு பதுலா அப்பாவ தாட்டி விடலான்ட்டு இருக்குறேங்க
ஓகே ஓகே நல்லது ஏன்னா அப்பாவ வேண்ணா நீங்க தாட்டி விட்றது ஓகேங்க இப்ப அப்பாவ பாத்தீங்கன்னா வய இந்த காலத்துல வய வயசு ஆயிருச்சு இப்ப நீங்க அப்பாவ நீங்க இன்னமே வெளியல்லா தாட்டி விட்றதல்லா கொஞ்ச கஷ் டமா தெரியலீங்களா ஏன்னா நம்மனாலயே பாத்தீங்கன்னா ம் நம்மனாலயே பாத்தீங்கன்னா ஒன்னும் மு டியில ஏன்னா வெய்யிலு அ
சேரிங்க சேரி சேரிங்க
அதா கேக்கறே பெரியவங்கள தாட்டி விட்றீங்களே இல்ல நீங்களே போயிட்டு வந்துரலாமல்லன்
நா போலான்ந்தாங்க காலைல கேட்டே அப்றோ நேரம் வந்து மாறிட்டே இருக்கனாலைங்க சேரி அது செரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்ற சேரி அப்பாவயே தாட்டி விடலான்னுதாங்க முடிவு பண்ணே
ஓகே ஓகேங்க. அப்பா என்ன பண்றாங்க இங்க வீட்லயே இருக்காங்க?
இல்லைங்க அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க
எப்பிடிங்க விவசாயம் பண்ணிட்டு அப்பாவயு வெளிய தாட்டி விடறீங்கறீங்க அது என்ன பக்கத்துலைங்களா இல்ல ரொம்ப தொலைவுங்களா?
இல்லைங்க இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்ருங்க
பத்து கிலோமீட்டர்னாலு எப்பிடிங்க வாகனத்துல தாட்டி விடுவீங்களா ஆட்டோங்களா?
வாகனந்தாங்க
என்னங்க ஃபோர் வீலருங்களா இல்ல
இல்ல இது இரண்டு இருசக்கர வாகனந்தா ங்க
இருசக்கர வாகனங்கள் எடுத்துக்கிட்டா மதிய வேலையில போறது கொஞ்ச சிரமங்க
ஏற்றதா
ம் நாளைக்கு போறது பாத்தீங்கனா இப்ப மனஸ்தாபங்கள் வந்துடலாமல்ல வேணா உங்களுக்கு ஒருத்தங்க உதவி பண்றப்ப நன்றி மறந் வந்து நீங்க இருக்கிறப்ப மத்தவுங்ளுக்கு
அது புரியுதுங்க இருந்தாலும் காலையில ஒன்பது மணிக்கு கெளம்பில்லாம் அப்டின் தான் சொன்னாங்க அப்றோம் ஏதோ போன் வந்துச்சி பேசிட்டே அது நேரம் ஆச்சு அப்டின்னாங்க
காலையில என்ன மாதிரி அ அழைப்பு வந்துச்சன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க
இல்லைங் எ அவுங்க தம்பி வீட்டு்லஇந்து கூப்டன் சொன்னாங்க அவுங்க பேசிட்டு இருந்தாங்ளாமா என்னாச்சு ஏதாச்சுன்னு அ அப்றோம் மறுபடியும் அங்க மருத்துவமனைக்கு கூப்டு விசாரிச்சுட்ருந்திருக்காங்க
ஓகேங்க
போய்விட்டது அதனால சமையலுக்கு நேரம் ஆகி விட்டது அப்டின்னாங்க
ஓகே ஓகேங்க இப்ப இந்த இதுக்கே பாத்தீங்னா மனஸ்தாபங்கள் வரலாம் ஆ
கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் பதினொரு மணிக்கு மேல ஆச்சுங்க எனக்கு வேலை வந்துச்சி அப்டின் சொல்லி சொன்னேன்
ஓகே ஓகேங்க இருந்தாலுமே பாத்தீங்னா இப்ப நீங்க மருத்துவமனைக்கு போலான்ருக்கீங்க அவங்களும் பாத்தீங்னா மதிய வேலைக்கு சாப்டாம இருக்கலாம் இப்பயாராச்சு வந்தாங்கனா விட்டுட்டு போலாம் ஏனா இதெல்லாம் நெனச்சு பாக்குறப்ப ரொம்ப
கண்டிப்பாக கண்டிப்பாக அது அப்டினா நேர லி கெளம்பி இருக்கணுங்க என்ன பண்றதுங்க ஏனா அவுங்க ஒரு ஆளுதா இருக்காங்க அவுங்கள மாத்தி உட்டதான் அவுங்க போய் சாப்புதற்கு முடியும் அதெல்லாம் யோச்சிருக்லாங்க சேரி வுடுங்க
ஏனா சில பேரு பாத்தீங்கனா பாசம் உம் சில பேர்ல பாத்தீங்னா நன்றி மறந்து பாசமலா இருந்தாலுமே இல்லாத மாரி போயிருவாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆமாங்க ஆமாங்க ஏனா இப்ப பாத்தீங்னா போலாமானு கேட்டதுக்கு அப்றோ இல்ல உச்சி நேர அப்டி அ உச்சி நேரதுலா போவகூடாது அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்பறோம் மூணு மணிக்கு போய்கலான் சொன்னாங்க இந்த மாரி நேரம் மாறி மாறி பிவர்னால எனக்கு வர்றக்கே விருப்பம் இல்ல செரி அப்பா வரேன் னா கூட்டிட்டு போங்க அப்டின்னு சொல்லிடே
ஓகே நல்லதுங்க இருந்தாலுமே இந்த காலத்துல்லா நன்றியே பண்ணாலு தூக்கி போட்டு போற காலத் த்துல்லு நீங்க ஆ
நம்ப ஆமாங்க என்ன பண் ட்றது நம்ப நேத்து போயி அங்க இரவு இரவுநேர இருந்துட்டு வந்தங்க காலைல அம்மா போறனாங்ச்சே போலா அப்பிடின்ன அப்புறோ பாத்தா பேசின அந்த அதுல டைமுஆச்சி இதுல டைம் ச்ச அப்பிடின்னா உச்சி நேரோன்னாங்க மூணுமணி நாங்க அப்புறோ நா புய்யே உட் ட்டங்க
சேரிங்க ஒருத்தங்க ஒரு ஒரு மாரிங்க இருந்தா ம் எதையுமே மறக்கக்கூடாதுங்க நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மற ப்புங்க நன்றுபாங்க னா திருவள்ளுவர் பாத்தீனா சும்மா உக்காந்து பொழுதுபோக்கு போர் அடிக்குதுனு ஒன்னு எழுதி வைக்கிலீங்க அவரு எழுதினாலு ஒரு வி ஏ ஒலகத்துக்கே தெரியிற அளவுக்கு எழுதி வச்சுக்கறானா பாருங்களே
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அது உண்மதாங்க இந்த அது வந்து திருவள்ளூர் பாத்தீங்கனா திருக்குறள் வந்து நம்ம இங்க மட்டு இல்லிங்க இங்கெழுதுன என்னதா இருந்தாலு ப்புல தமிழ்நாட்ல பொறந்து வளந்து எழுதுனதா இரு நாலு வெளிநாடுகளயு அவரு போட்டி இதாங்க இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மிக்க பு புகழ்மிக்கவருங்க அவரு
ஆமா ஆமாமா அப்ப அவரு எப்பிடி வாழ்ந்துருப்பாருனு பாருங்க எல்லாமே வாழ்ந்தத வச்சி ஒரு கடவுக்கு ஈடானவர் மாறிங்க ப்படி ஒரு ஞானத்த ஒரு தத்துவத்த எல்லாத்து குடுத்துட்டு போய்ட்ருக்காரு பாத்தீங்களா அவரு அவரு வாழ் ம் அவரு வாழ்க்கையில எவ்ளோ பா தி எவ்ளோ அனுவுச்சி
ஆமாங்க ஆமாங்க அதுனாலதா பாத் திங்கன அதுக்கு வந்து எப்பிடினா பொருளு அவரே வந்து விளக்கமு கொடுத்துருக்காரு அவரே வந்து குரலும் பேசிருகாருனா அதெல்லா ரொம்ப பெரிய விஷ்
ஆமாங்க அதிலியு இலக்கண இதல்லா பாத்தீங்கனா அதுல என்னென்ன இலக் புரியாம இருந்தாலுமே அதுவு க்ளியரா சொல்றாருங்க அவரு
ஆமாங்க இப்பருக்க காலகட்டத்துல அதல்லா இந்த மாரிலா யாரு இல்லிங்க அ ஏனா அந்த அந்த காலத்துல தாங்க எல்லாமே வள்ளூர்களா இருக்கட்டு இல்ல புலவர்களா இருக்கட்டு எல்லா அந்த காலத்துல வாழ்ந்து வந்தாங்க அரசர்கள் மன்னர்கள் காலத்துல நம்ம
உ
இப்ப பாத்தீங்கனா இப்ப குமரி கண்டங்கறது ஒன்னு பாத்தீங்கனா கடலுக்டிலே அது மூழ்கியே போச்சுங்க அந்த குமரி கண்டங்கது ஒன்னு இருந்துதுனா இன்னா தமிழ் வந் பாத்தீங்கனா உலக அளவுல ந போற்று மொழியே இருந்திருக்கு இப்பவு போட்டி இருக்குங்க செரி சிறப் சிறப்பு மிக்க ஒரு மொழியா இருந்திருக்குங்க
ஆமாமாங்க இப்ப பாத்தீங்கனு வைங்க இப்ப சொகுசுக்காரு ஒண்ணு விருதுநகர்ல பாத்தீங்கன்னு வைங்க வேகமா வந்திருக்குங்க வேகமா வந்து அப்பளோ போல நொறுங்கிருச்சுங்க டிப்பர் லாரில பாத்தீங்கன்னா மோதி
செரிங்க
த்தீங்கன்னா நொறுக்கிர்ச்சுங்க நாலு பேர் அந்த காருக் குள்ள இருக்காங்களாமா நாலு பேர மேக்கிற பணில ஈடுபட்டுட்டு இருக்காங்க தீயணைப்பு துறையினர் அது அது தெரியலங்க தீயணைப்பு வீரர்களா பாத்தீங்கன்னா அதைதா பாத்துட்டு இருக்காங்க இப்போ தா மீதி மீ மீ ட்க்கிற பணியில் இருக்காங்க அப்பளம் போல நொறுக்கிடுச்சுங்க சோகுசுகாரு
சொகுசு கார்ல சொகுசா போறத விடங்க மெதுவா போணுங்க
கரெக்ட்டு தாங்க அதுல பாத்தீங்கன்னா இது காறுமேல தா தப்பு போலங்க இருந்தாலுமே எ நண்பன் காரு மாரி தெரியுதுங்க பாத்தா நண்பனோட வாங்க போற காரு மாரி தெரியுதுங்க அது அப்பளம் போல நொருங்கிருச்சுங்க ஏன்னா இப்ப பிராண்டு் விஷயத்துல வந்தீங்கன்னா டாட்டால பாத்தீங்கன்னா கொஞ்சோ பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க
அது ஓகேங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க எந்த காரா இருந்தாலுமேங்க மித வேகம் மித நன் அப்டிங்கரத கான்சப்டே கணக்கா மைண்டுல வச்சுடே போகும்போது பாத்தீங்கன்னா நல்லதே வந்து சேருங்க ஏ வேகமா போய் நம்ப எங்கயு போய் அந்த அளவுக்கு நம்ப வேகமா போய் நம்ம எது எங்கையு போ போறது கெடையாதுங்க அத யோசிச்சு மெதுவாவே போய்க்கிறது நல்லதுங்க
ஆமாங்க அப்பளம் போல நோருங்கிருச்சு பாருங்க
தேவ இலாத வேலைங்க இப்ப அவுங்க குடும்பத்துக்கு தா லாசு அவுங்களுக்கு என்ன வந்துச்சு அவுங்க போயிருவாங்க அதுக்கப்புறோ கஷ்டப்படுறது மத் த்தவங்க தாங்க
அதுங்கட்டு தாங்க ஏ நண்பனே பாத்தீங்கன்னா வைங்க கார் எடுத்துறாருன்னு வைங்க கார் எடுத்துறான்னா நானா இருந்தாலுமே வெளிய எங்காச்சி கூட்டாலுமே போ மாட்டங்க ஏன்னா அவுரே இப்பாதாங்க ஓட்டி பழகுறாரு
இல்ல இல்லங்க நீங்க ஒரு எப்டி இருந்தாலு நண்பனுங்குறீங்க நண்பன் நண்பன் நண்பன நண்பனே நம் நம்புழியே
இல்லைங்க நீங்க சொல்றது எல்லாமே நல்லதுங்க நண்பனை நம்பலாங்க இப்ப எனக்குன் குடும்பம் இருங்க அவனுக்குன் யாரும் இல் அம்மா அப்பா தா இருக்குறாங்க தங்கச்சி இருக்குறாங்க எனக்கு வந்து கொழந்த குட்டி எல்லாமே இருக்கு என்ன நம்பி ஒரு ரெண்டு பேர் இருக்குறாங்கலங்க அத பாக்குற அப்போ பாத் அவனை நம்பினா என்னால போ முடியாது இல்லங்க
கன்னா ஒரு காலியான எடத்துக்கு கூட்டிட்டு போயி இப்போ உங்க ஊர்லயே ஏதாவுது காலியான எடம் இருக்குது அப்பிடின் பாத்தீங்கன்னா அந்த எடத்துக்குள்ள நீ நீ ஓட்டு நா வந்து நா நா ஓக்காந்துக்குறேன் அப்பிடின் சொல்லி அவனோட திறமைய நீங்க ப சோதிச்சு பாத்துட்டு அப்புற வெளிய போயி
இல்ல இல்லலங்க நா சோதனையே கெடையாதுங்க நா ஒக்காரவே மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு வெளிய உக்காருவேங்க உக்காந்தாலும் பக்கத்துல எங்கேயாது ஆளு யாரு அது மாரி பாகத்தீன்னா ஒரு வஸ் சின்ன ஒரு ட்ராவலிங் பிளேஸ்ல இருக்குதுங்க எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இல்லட்ற இதுலா இருக்குதுங்க அது மாரி எடத்துக்கு போவோம் மலைப்பிரதேச நா எதுக்குமே அவ்ளோ டிராவல் பண்ணி போ மட்டோம்
ஓ சேர் சேரி இல்லிங்க இப்ப நீங்க பக்கத்துல போறேன் சொல்றீங்க அவுரு திடீர்னு அத எடுத்துட்டு நா இல்ல நா அந்த நீ சொன்ன மாரி நா மலை பிரதசத்துக்கே நா மழ இதுக்கே போறேன் அப்பிடின்னு சொல்லி கார நிப்பாட்டமா போனாருன்னா என்ன பண்ணுவீங்க
ஆமா கழுத்து கழுத் இல்லங்க அவுரு ஏ கழுத்து த அப்டியே ஒரு சைடா புடிச்சுங்க வண்டி நிப்பாட்ட சொல்லி நா எறங்கிருவேணுங்க ஏன்னா யோசிக்கவே மாட்டேனே நா எறங்கி போயிட்டே இரு
நீங்க அவுரு நா கார் வாங் நண்பருக்கு நீங்க ஒரு ஆள்தா நண்பருங்ளா இல்ல கூட வேற யாராது இருக்காங்ளா
இல்லைங்க எனக்கு ஒரு அழைப்பு வருதுங்க நா இந்த அழைப்பு முடிச்ச ஓடனே அந்த அழைப்ப பேசிட்டு உங்களுக்கு கால்
ஆ நன்றிங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றிங்க நன்றிங்க வணக்கம் வணக்க